ஆ கேக்குதே ஹ
என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நா நா குக் பண்ட்ருக்கே
ஜாலிதா
பாஸ்தா செய்யலான் டு குக் பண்ணிட்ருக்க
எப்டிதானோ
பசிக்குதா ஈவினிங் ஸ்நேக்ஸ் ஏதாச்சு பண்ணலான் சொல்லிட்டு பண்ணிட்ருக்க
ஆமா ஆமா நீங்க ஆல்ரெடி ஃபுட்டி கேள்
ஆமா சாப்புன்னுல்ல சாப்புல்லன்னா எப்டி உயிர் வாழ்றது
நல்லா சாப்டுங்க
நீங்க என்ன பண்றக்கீங்க
ஆ சும்மா உக்காண்ட்ருக்க
இன்னிக்கு டே எப்டி போச்சு
இன்னிக்கு டே மோசமா போச்சு மோசமா போச்சா நல்லாதா போச்சு இப்ப நா வேற வந்துட் ட்டு கொஞ்சோ படிக்கிற பையன் ஆயிட்
அடடே என்னவொரு அதிஷ் சியோ
இல்ல எனக்கு வந்துட்டு இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் பத்தி எனக்கு கொஞ்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இப்ப எனக்கு வந்துட்டு மொத் இப்பிருக்குற மொத்தமே ஆறு சப்ஜெக்டல அஞ்சு சப்ஜெக்ட வந்துட்டு பிரேக்டிக்கல்தா அதனால வந்துட்டுஃ புல்லா சிஸ்டெட்லதா பண்றதா அப்போ நான் எல்லாத்துக்கு பண்ணும் போது எரர் எரர் விழுந்துரு சில பேர்த்துக்கு வரவே வராது ஆனா நா எல்லாமே போய் சப்மிட் பண்ணி ஃபஸ்டா சப்மிட் பண்ணிருவனா
அட்டடடே டேய்
புன் வெச்சு நானு ஹெச்சோடி மேம் கூப்டு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கு அ தம்பி இந்த மாரி நீ நீ நல்லா பண்ற நா என்னோட கணிப் எப்டியு நீ வந்துட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல எடுத்துருவே சரியா இதே மாரி பண்ணு நாங்க எல்லாரு வந்துட்டு உனக்கு நீ இப்ப பண்ணினாலே போது நாங்க உனக்கு ப்ராக்டிகல இன்டர்னல் மார்க் எல்லாமே ஃபுல்லா போட்ருவோ ஃபுல்லா போட்டா அ ஃபுல்லா போட்ருமா அப்டி ப்ராக்டிக்கல் பண்ணு போது உனக் ஈஸ் தியரிதா இருக்கு இதுலயே தியரி தா உனுக்கு தியரி ஒன்னே ஒண்ணு தா தியரி அது நீ வந்துட்டு கம்மியா மார்க் எடுத்தாலு இதுல நீ வந்துட்டு பாஸ் ஆயிருவ அதனால வந்துட்டு ஒ ஒரு ப்ரச்சனை இல்ல நைன்டி ஃபைவ் பர்சண்டேஜ் கண்டிப் எடுத்துடுவ இதே மாரி பண்ணு அப்டின்னு சொன்னாங்களா அப்ப எனக்கு கொஞ்ச ஆர்வமாயிச்சு நானு பட் பட்டுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருந்தே ஜாலியா
அடடடடே நம்மள யாராச்சு பாராட்னாலே போது
அந்த ரெப்புலா எங்கிட்ட வந்து கேட்டுட்டுருக்கா டவுட்டு ஜி இது எப்புட்றா பண்றது சொல்லி குர்ட்றா சொல்லி குர்ரா சொல்ட்ருக்கா நா வந்துட்டு ஆமப் நா சொல்ட்டே சேரி நா பண்ணி சொல்லிதறே ஆனா வந்துட்டு எனக்கு பப்ஷ் வாங்குடு ஒ பப்ஸ் வாங்கி குடு சொல்லி தருவே இல்லாட்டி வெனானா போ அப்டின்னு சொல்ட்ட சேரி சேரி வாங்கி தரே சொன்னா ஆமா ப்ப அவ மட்டு ரெப்பா இருக்கும்போது எவ்ளோ என்ன பழி வாங்கியிருப்பா ந கா நது ஆஹ கிளாஸ் கட்டடிச்சட்டு சொல்லி குடுத்துருவா
அ அப்ற க்ளாஸ் கட்டருச்சா சொல்லி குடுக்காம இருப்பாங்களா இது நல்ல கதையா இருக்கே
கில்ல அதுக்குன்னு சொல்லி் குடுப்பானா
ஆமா நானே சொல்லி் குடுத்தே
ஆ க நான் அவங்க சொல்லி குடுக்க கூடாது அதனால வந்துட்டு அவன்கிட்ட சொன்னா அப்புறம் வாங்கி் கொடுத்தான் ஃபர்ஸ்ட் நெறைய பேர் இது இதுல என்ன ஹைலைட்நா எல்லா பொண்ணுங்களும் எங்க இதான் கேட்கறாங்க கேள்வி
அய்யயோ போச்சு
உக்கான்ட்டு இருக்க சிஸ்டத்துல என்ன சுத்தி அப்படியோ பொண்ணுங்களா இருக்காங்க அப்படியே எனக்கு ஜாலியா இருந்துச்சு
மேன் ஆஃப் தி டே தான் அப்ப
இப்ப நான் நான் பண்ணிட்டுக் நான் பண்ணியே முடிச்சிட்டேன் மொத்தம் நாலு பீரியடு காலைல இருந்து மதியம் அரியும் நான் ஃபர்ஸ்டு பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபர்ஸ்ட் பீரியட் முடி முடிஞ்சு பெல் அடிக்கது பத்து நிமிஷத்திலே முடிச்சிட்டேன் எல்லாமே அப்போ மேம் எனக்கு கூப்டு தம்பிஅந் அந் அந்த பையனுக்கு சொல்லிக்கொடு தம்பி இந்த பொண்ணு தெரியலையாமே சொல்லிக்கொடு தம்பி சொல்லிக்கொடு சொல்லிக் சொல்லிட்டுருக்கு மேம் மேம் நாம்பாத்துக்குறேன் நாம்பாத்துக்குறேன் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருந்தேன் அப்புறம் அவுட்புட்டலாம் எடுத்துட்டு ஒரே ஜாலியா போச்சு அதுக்கப்புறம் ம மத்தியானத்துக்கு அப்புறம் போர் ஆயிடுச்சு மத்தியியானத்துக்கு அப்புறம் சும்மா உட்கார வச்சிட்டாங்க அப்போ செரிங்க காடு வேற எழுதணுமா ஆஹ் வீட்டுக்கு வந்து எழுதவே தோணாது
அதனால அங்கேயே உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்களா
ஏமா இருந்தாங்க நான் மதுக்கு வந்து எழுதி என்ன எழுதி முடிச்சிட்டேன் முக்கா வாசி இனி டிராயிங் மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு பிச்சர் வரையணு ரெண்டு பிச்சர் வரையணு
வரைங்க அதையும் வரைஞ்சு முடிச்சுட்டா வேலை முடிஞ்ச்சு
உம் அவமா
அப்ப இன்னைக்கு ஜாலியா இருந்தருக்கு
உ போ போர் அடிக்குது பேலன்ஸ் வேற தீந்து போச்சு ஃபோன்ல பாலத்துலா கடுப்பாவுது
அஹ்ஹஹா
எங்கப்பா போட்டுவுட்றேனு சொன்னாரு
ஆ
காலேலயே
செரி விடுங்க அவங்க போ ட்டு விடும் போது போட்டு விட்டு அமௌண்ட் இருக்குமான்னு தெரியாதுல்ல
நா கேக்க மாட்டே பேலன்ஸ் போட்டுடுங்கன்னு சொல்லிட்டு ஆமா எங்க அக்கா தா ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பா அவளுக்கு தீந்து தீந்ததுக்கப்றோ கேட்டே இருப்பா எனக்கு நேத்து காலேலே முடிச் முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கு பேலன்ஸ் தீந்திருச்சினு சொல் நா எங்க அப்பாட்ட போய் சொல்லவே இல்ல அவரே கண்ணுல கண்டுபிடிச்சுட்டாரு ஆனா வந்து மெசேஜ் வரும்ல ஜி பேல பேலன்ஸ் வந்துருச்சானு சொல்லி கேட்டாரு காலைல ஆமாப்பா சொன்னே சரிப்பா போட்டுவிடு போட்டு விடுறே போ சொல்றாரு சரிப்பா அப்டி சொல்லிட்டு நா பாட்டு போயிட்டே மறந்திருப்பாரு இல்லாட்டி போட்டு விட்டுருப் ஒரு
உ அவ்ளோ நல்லா பையனா
நல்ல பையன்லால்ல ஆனா போட்டு விட்ருவாங்க
உ செரிங்க அதான பாத்தே
எப்டிதானோ நாலுதா சமச்சுட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு மாட்ருக்கு
அ வாங்க சாப்புல்லா
வந்துர்ற
ஆ வாங்க வாங்க சமச்சு முடிச்சாச்சு
வேற நீங்க சாப்பிடாதீங்க நீங்க நாளைக்கு சாப்டுக்கோங்க
நா நெறையவே சமச் சுருக்கே வாங்க சாப்புட்டு போலா
உங்களுக்கு இன்னிக்கு டே எப்டி போச்சு
இன்னிக்கு போச்சு வெளிய போனோ கோயிலுக்கு போயிட்டு அப்புறோ சாமியெல்லா கும்புட்டு ஆமா
நீங்க லீவ் போட்டீங்களா
இல்ல லீவெல்லாம் போல்ல ஜஸ்ட் அப்டியே போனோ
ஆ
போயிட்டு ஜாலியா சுத்திட்டு நானும் அவரும்
ஓ சேர் சேர்
ம் போய் சுத்திட்டு வந்தோ ஜாலியா இருந்துச்சு ஊரு ஊரா சுத்தணு எதுக்கு சுத்தணோனே தெர்ல
ஆ சேரி சேரி சுத்துங்க சுத்துங்க நல்லா சுத்துங்க
ஆஹ்ன் ஆஹ்ன்
உம்
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதா வந் வந்தோமா அப்புறோ சாப் வெளியே சாப்புட்டு காலையில சாப்புட்டு வந்தோ அப்புறோ சமச்சு கொண்டுப் போய் குடுத்துருந்த இன்னிக்கு
என்ன
வீட்டுக்கு வந்து பாத்தா ஒண்ணுமே காணு நா சமச்சது எனக்கே இல்ல எங்க அம்மா அப்பா எல்லா சாப்புட்டு போயிருக்காங்கே அதுக்கப்புற செரின் சொல்ட் ஃபாஸ்ட்டா சமைச்சு சாப்ல்லட்டு வந்தே
லேட்டாகுதுங்களா வெளியே போன படுத்துக்கல ஆ நால்லா நால்லா அன்லிமிட்டடு
நம்ம நம்ம தெனமும் மீல்ஸ் ஆச்சே
ஆ ஆமாங்க நம்மல்லா ஃபர்ஸ்ட்டு பீரியடே சாப்ட்டோம் செகண்ட் பீரியடு ஃபர்ஸ்ட் சாப்ட்டோம் தேர்டு பீரியடு சாப்டல வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு ஃபோர்த்து பீரியட் ஒண்ணு ஓ ஓ ஓ வெஜிடேபிள் பிரியாணி சாப்ட்ட அதுக்கப்புற திரும்ப லாஸ்ட் லஞ்ச் பீரியடுக்கு முன்னாடி பீரியட் லைட்டா பசிச்சிடுச்சு கொஸ்ட்டினா போன போயிட்டு சாமியே கும்பிட்டு மேகி சாப்ட்டோம் அதுக்கபுற வந்து ஆ நாலு மணிக் காலேஜ் முடியும் நாங்க வண்ட்டு மூன்ற மணிக் சோ வந்துட்டு பேக் எடுத்துட்டு ஓடி வண்ட்டோம் அவ்வளதா ம்
ரைட்டு
ஆமா இன்னிக்கல லா யாருமே வரல
எதுவு சொல்ல மாட்டாங்களா
இல்ல இல்ல சொல்ல மாட்டாங்க
அ அப்ப பிரச்சனை இல்ல ஜாலியா இருக்க வேண்டியதா
பத்து நாள்லா எத சொல்லுவாங்க இன்னிக் சனிக்கிழம சொல்லுங்க எது சொல்ல மாட்டாங்க அது இல்லாம வந்து ட்டு இப்ப நாங்க எங்களுக்கு வந்துட்டு அ ஆக்சுவல் டைம்ன்னா வந்துட் நால் நாப்பதுக்கு விடுவோம் ஆனா நாங்க வந்துட்டு மூன் ப் இப்பல்லா வந்துட்டு மூணு அம்பதுக் விட்டுருவாங்க ஏனா வந்துட்டு இப்போ செவன்த் பீரியட் மட்டு தா நடக்குது ஏய்த் பீரியட் நடக்காது அ ஆ பஃர்ஸ்ட்டு இயர்க் இன்னு ஓப்பன் ஆவல ஃபர்ஸ்ட் இயர் ஓப்பன் ஆயி இன்னு ஒரு பத்து நாள் ஆயிரூம்மா லாமே செகண்டியர் தேர்ட் இயர் மட்டுந்தா சேரி என்ன பண்ண போறீங்க போங்க அப்ப சொல்லி தொரத்தி விட்ருவாங்க அப்டி ஃபஸ்டு இயர் ஓபன் பண்ணா அவுட் பசங்க அப்டின்னு சொல்லிட்டு வண்டி வழ நீப்படி வச்சுட்டு அவுட் பஸ்ங்க பஸ் சொல்லிட்டே பஸ் போயிரு அப்டின்னு சொல்லி ஓடி வந்துருவோ எல்லாரு அது பிரச்சன இல்ல இப்ப எதுக்கு நா டே ஒ ஒரு நாள் கு ள்ளயே போடல தெரியுமா இதல்லா அதிசயங்க ஃபர்ஸ்ட் இயர்லா நா அப்பில்லா இருக்க மாட்டே வாரத்துல ரெண்டு நாள் தா காலேஜ்கே போவே நீ மூணு நாள் வீட்ல தா இருக்க
ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேந்துட்டாங்க இப்ப அதனால போறீங்க
அவனு அவ அவனுங்க நா போனோன போமாட்டானுக லீவ் ஆச்ச நானு தூங்குறே ச தூங்கிருவாங்க நாங்க மூணு பேர் இருக்கோ அந்த மாரிதா இருப்போ
இதயிட்டு
ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு மேம் ஸ்ரிட்டா சொல்லிடுச்சு நா எலக்ட்ரிகல்லு பர்சன்டேஜ் மேல இருக்கணு சொன்னாதா உங்கள எக்ஸாம் எழுதவிடுவ இல்லாட்டி டிபார் பன்னிருவானு சொல்லி வேனா இப் ப சீனியர்பசங்குள்ள பண்ணிருக்காங்க நாலஞ்சு பேர் டிபர் பண்டாங்க அட்டண்டன்ஸ் இல்லாம அதனால பயந்துட்டு போயிட்ருக்கோ ஆ ஹா ஒரடி நா எதுக் போறே இன்னக்கி கால்ல எந்திரிக்கவே முல்ல தெரியுமா எப்பவுமே நாளா ஆறு மணிக்கே ஆறரைக்குலா எந்திரிச்சிருவே கால்ல எந்திச்சு ஃபோன் பாத்துட்டு ஒரு ஏழே கால் கட்ட தண்ணி காய வச்சுட்டு குளிச்சுட்டு கெளம்படுவே ஆனா இன்னைக்கு எந்திரிச்சதே ஏள்ர மணிக்கு தா ஏள்ற மணிக்கு எந்திரிச்சி தண்ணி காய வச்சி எட்டு மணிக்கு குளிச்சுட்டு பொறுமயா போனே
சிசு
லேட்டா தான காலேஜ் தொறக்கு அப்றோ என்ன
பைகள் குள்ளே இருக்கணு உங்கள்தா கூட இருக்கணு வாட் ரிட்டன் டைம் ஒம்போதே கால் ஒம்போரைக்கா ஒம் ஒம்போதரை ஆயிருச்சுன்னா நாங்களே வரு‌ போமாட்டோ வீட்டுக்கு வந்துருவோ
வீட்ல யாரு எதுவு சொல்ல மாட்டாங்களா
ரொம்பத்தவான அது எங்க வீட்லன்னா நா தூங்கிட்டுயிருப்பனா என்ன எழுப்பி விட மாட்டாங்க எழுப்புவாங்க கேப்பாங்க காலேஜ் போரியாபான்னு இல்லப்பான்னா செரி போ படுத்துக்கோ படுக்க சொல்லிட்டு உட்ருவாங்க தூங்கிடுவ அமைதியா
ஐய்சு நல்ல வீடா இருக்கும் போலையே
ஆமா எங்க அப்பெல்லா சொல்லிச்சு இப்போ இன்னிக்கு இருக்குல எங்க அப்பாவே சொல்றாரு சேரிப் அப்பா வீட்டுக்கு அஞ்சு நாள் போயிட்டில பரவாயல்ல இன்னிக்கு லீவ் போட்டுக்கோ முடியிலன்னா லீவு போட்டுக்கோ பரவால்ல அப் ரிசல்ட்ங்க நா வேன்னா மேமுக்குஃ போன் பண்ணி சொல்டா தால் ஜலின் சொல்லியிருக்க லீவ் போட்டுக்கோ தூங்கு அப்டின்னு சொன்னாரு இல்லப்பா போயிற்ற லேப் இருக்கு போற அப்டி சொல்லிட்டு போயிட்ட ஆ ஒரே நிம்ஷோ ஒரு கால் வருது கூப்பற்ற